ஹலோ ஹலோ வணக்கோ எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கீங்களா
அது நல்லா இருக்கங்க தோழி
ஓகே ஓகே எத்தன் மணிக்கு காலில எந்துருச்சிங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்துட்டே தோழி நீங்க எப்டி எத்தன மணிக்கு எழுந்திங்க ஆ நா நீங்க எழுந்திக்கிற நேரமா இல்ல இல்ல நா இன்னைக்கு க்கு வந்து கொஞ்சோ லேட்டா தா எந்தச்சிருக்கே எப்பயும் வந்து ஒரு அஞ்சு மணி அந்த மாரி எந்திரிப்பே ஏன்னா பசங்களுக்கு வந்து ந்து ஸ்கூலுக்கு அனுப்பனு இல்லைங்ளா எட்டு மணிக்கு ஸ்கூலு
ஓகே ஆ
ஆமா நா அதனால எந்திரிச்சு கொஞ்ச படிப்பே அதுக்கப்றோ கொஞ்சோ சமைப்பே அப்பற பசங்கள ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க எப்பயு இந்த டைம் தாங்களா
நா எப்போதும் இன்னும் கொஞ்சோ சீக்கிரமா எழுந்துப்பே ஏன்னா அவங்களுக்கும் எட்
சேரி ம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பசங்க
அவுங்க இப்பதா எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க பொண்ணு தா அவுங்கதா எய்த்து படிக்கிறா
ம் நல்ல விஷ்யோ எனக்கு ரெண்டுமே குட்டி பசங்க
ஓ குட்டி பசங்க ஆ
கேண்டு ஒன்னு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா இன்னொரு பையே யு கே ஜி உங்ளுக்கு அப்ப இன்னு கொஞ்சோ சீக்கிரமா எழுந்துக்கிற மாதிரி இருக்கூ ம் ம் ஆமா ஆமா வீட்டுக்காரு ஊர்ல இருக்காரா அவுர் இருந்தா எனக் பிரச்சன இல்ல இப்ப அவரு இல்லாதனால அப்றோ நானே எல்லா பண்ணோனு இல்லியா
ஆமா
அதனால சீக்கரோ எந்திரச்சிருவே ம் நம்மளுக்கு கிச்சன் வேல என்னவே எனக் ஓ ஒரு மண் நேரந்தா ஆகோ அப் ப்றோ மத்த வேல தா எனக்கு ஜாஸ்தி நெறைய வாகும்
ம் ஆ கிச்சன் வேலயு அவுங்ள கெளப்புறதுலருந்து ஆரம்பிச்சு இதெல்லாமே இருக்குமா
ம் என்னவோ தெரியல என்னோட கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா எரியுது
ஓ அது நீங்க கடைல குடுத்து இது பண்ணலாமே சரி செய்லாமே
அது பண்ணியு அது பண்ணிட்டதுக்கப்றோ இன்னு ஸ்லோவா எரிது
ஓ
ஆமா ஆமா அது என்ன பிரச்சனனு தெரில
ஆமா அவுங்க ஸ் செரியா பண்ணிருக்க மாட்டாங்ளோ என்னமோ தெரில நெறைய நேரத்தில இப்டிதா நறைய அந்த மாரி அடச் ச்சு இருந்துச்சுனா கேஸு நறைய இது வேஸ்ட் ஆகும் அப்டின் சொல்லுவாங்க
ஓ இல்ல அவரு வந்த ஒடனே தா நா வந்து போய் திரும்ப எடுத்துட்டு போய் பாக் ஏனா நா தூக்கிட்டு தனியா போ முடியாது இல்லியா அதனால தா வெயிட் பண்ணிட்ருக்கே அதனால கொஞ்ச இயர்லியரா எந்ரிச்சா ம் கரெக்டா இருக்கோ லே அது லேட்டா ரொம்ப ஸ்லோவா எரியிதா லேட் ஆவும் இதே கொஞ்ச ஃபாஸ்ட்டா எருஞ்ச்சுனா நா ஆறு மணிக்கு தா கிச்சன் போவே
ம் ஆமா அதுதா தோழி இந்த மாரியான சில சில விஷயங்கள நம்ம இது பண்ணிக்கிட்டாதா
ம் நம்ப சமையல் வேலயு நம்ப ஈஸியா பன்னலா நம்ளுக்கும் ம் நேரமு கம்மியா ஆமா
ம்ப நேரா வேல பாக்கற மாதிரி இருக்கோ ஒரு அவசரத்துக்கு நம்மளால அந்த விஷயத்த செய்யவே முடியாது
ம் நீங்க எப்டி சமையல்லா இந்த டைம்குள்ள நா முடிச்சிண்ணுன் நெனப்பீங்ளா இல்ல நறைய நேர கிச்சன்ல இரு பிங் இந்து வேல செய்வீங்ளா
நா நா எனக்கு தெரிஞ்சு நா நறைய நேரல்லா நிக்க மாட்டேனு நெனைக்கிறே தோழி ஃபாஸ்
ம் ஃபாஸ்டா செஞ்சிருவே நா ம் நல்ல விஷ்யோ எப்டி இருக்கு உங்க ஊர்ல வெயில்லு எனக்கு இப்பவே வெயில் வந்துடுச் ச்சு ரொம்போ வெயிலா இருக்கு
ஆமா தோழி இங்கேயு எங்ளுக்கு வெயிலு தா ஆனா ம வெயிலும் ஆ இதுவு கலந்துதா இருக்கு ஆனா வெயிலோட இது வந்து அணல் வந்து கொறஞ்ச பாடே இல்ல
ம் லேட்டா வருது ஆனாலும் வெயிலு இருக்கு இது சூரிய பகவான் இப் பவே வந்து அப்டியே பலிச்சு இருக்குறாரு அப்டியே
ஆமா அவர் இந்த இதுல வந்து கொஞ்சோ அதிகமாதா இருப்பாரு போல இருக்கு
ம் அதுக்கு முன்னாடிலா ஒரு நல்லாதா இருந்துச்சு கிளைமேட்டு
ம்
இப்பதா ஒருமாரி வெ நேத்து இன்னிக்குந்தா வெயில் மா காலையிலயே வந்துடுது வெயிலு
ஆமா காலைலயே வந்துடுது ஆனா முன்னாடி மாரில்லா இல்ல வெயிலு வெளியிலல்லா போக முடியாத அளவுக் க்கு இருக்கு வெயிலு
ம்
அதோட தாக்கோ வந்து பலீர்ன்னு இருக்கு
ம் ம் ம்
அனலும் அதிகமாயிருக்கு அ சொல்ல போனா துணியெல்லா துவச்சி காய போட்டா ஒரு அறநாளே காஞ்சிருது அந்த அளவுக்கு அனலா இருந்திருக் கு ரொம்பா வாஷிங் மிஷின்ல போடாம நார்மலாவே போட்டாலே காஞ்சிரு
போட்டா உண்ம உண்ம எப்டி இன்னிக் என்ன ப்ளான் பண்ணியிருக்கீங்க என்ன செய்லான்னு
இன்னிக்கு எல்லாரு தூங்குறாங்க எல்லாரு எழுந்த பிறகுதா தெரியு தோழி எப்டியு இன்னிக் எதாது நான்வெஜ் ஏதாது இருக்கு
ம்
எழுந்த பிறகுதா அது மீனா இல்ல எப்டி என்னனு தெரியு உங்களுக்கு தோழி நீங்க எதாது பிளான் பண்ணியிருக்கீங்ளா இன்னிக்கி நீங்க
நா இன்னிக்கி வந்து ஆமா நாட்டு கோழி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கே
ம்
ம்
இந்த நாட்டுக்கோழிலயே வந்து இப்போ பண்ணக்கோழின்டு வெச்சிருக்காங்க அதேமாரி சில எடத்துல ஃப்ரீயா வளக்கறதுமே இருக்கு இல்ல
அவுங்க சொல்றா நாட்டுக்கோழின்னு அவுங்ககிட்ட தா வாங்குவே நல்லாயிருக்கும் அவ் அ நா பஸ் சொல்றதா தெரியு பட் அவுங்க பண்ணக்கோழி வெச்சாலு நம்ம அதா நாட்டுக்கோழினு நம்புவோ அவ நாட்டுக்கோழி வெச் ருந்தாலும் நம்ம அதுதா நாட்டுக்கோழி நம்பனோ அது தெரியாது இல்லயா ஆனா சில இது ம் சொல்லுங்க சொல்லுங்க
அது அப்பல்லா ஊர்லேயே வீட்லேயே வளப்பாங்கல்ல கோழி எல்லா எப்டே வள இது ப பாங்க இப்ப வந்து நம்ம கடையில போய் வாங்க வேண்டியதா இருக்கு இல்ல
உண்மதா உண்மதா ம் ஆமாம்மா அது வந்து பாத்தீங்னா அந்த நம்ம அந்த வாஷ் பண்றப்பவே தெரியு ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது எண்ண பிசுக்கோட இருக்கும்
ம் அந் அந்தமாரியான கோழி
ஆம்மாம்மா ஆமா நல்லா நல்லா தருவாங்க இவுங்க வந்து இந்த காலேஜ் பசங்கதா விக்றாங்க பார்ட் டைம் ஜாப்மாரி சண்டே மட்டுதா கட போடுவாங்க ஆ ஆ நா நானு கேப்பே நறைய தடவ உண்மயாலுமே நாட்டுக்கோழியானு ஆமாக்கா உண்மையாலுமே நாட்டுக்கோழிதான்கா
ம்
போனதடவ கூட நா வாங்குறப்ப கேட்டாங்க யாரோ இது பண்ணக்கோழியா நாட்டுக்கோழி உண்மையான நாட்டுக்கோழி தா ஹ நல்லாயிருக் கு நல்லாயிருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல பாய்லருக்கு இது எவ்ளோ கொஞ்சோ பரவாயில்ல இல்லயா
ஆம்மாம்மா அது முன்னாடிலா இந்த ஒரு பயம்புடுத்தி விட்டாங்களா என்னானு தெரியலல ப்ராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது அதுல ஊசி போடுவோங்க அப்பிடின்ல்லா சொல்றாங்க ஆனா இப்போ வந்து அது எப் ப்டி எந்த அளவுக்கு அது நடைமுறையில சாத்தியகுனு தெரியல ஏன்னா ஒருத்தங்க கோழி வந்து பண்ணையில விக்கிறாங்கன்னா ஒரு எரநூறு முன்னூறு கோழி வெப்பாங்க அவுங்க ஒரு ஒரு கோழிக்குமா அது அவங்க மருந்து போடுவாங்களா என்ன அப்பிடின்னு தெரியிலல்ல
ஆனா அதுவு நல்லது தா அதுலயும் புரோட்டீன் இருக்கு பட் அதுவே சாப்ட்டா நல்லதுல்ல இல்லயா ஏன்னா எப்பயாச்சு எடுத்துகலா ஒரு தடவ எடுக்கலா வாரத்துல ஒரு தடவ எடுத்துக்கலா அதுவு ப்ரோட்டீன் இருக்கு
ப்ரோட்டீன் இருக்கு ஆமா அப்பல்லா ப்ரோட்டீன் அப்டின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் மட்டுந்தா எடுத்துக்குவாங்க சிக் கேன்னு முட்ட இதுதா சொல்லுவாங்க இப்ப அந்த புரோட்டீன் தா அதுல வந்து அந்த சிக்கன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு எல்லாரு இந்த
ஏங்க நம்ப தாத்தா பாட்டிக்குலா என்னங்க ப்ரோட்டீன் தெரியுமா விட் விட்டமின் தெரியுமா கார்போஸ் தெரியுமா இருக்கிறத சாப்ட்டு ஒழச்சிட்டு நோய் நொடி இல்லாமா ஹெல்த்தியா இருந்தாங்க நாம்ப இப்போவே நம்பளுக்கு வந்து எல்லாமே எல்லா வியாதி இப்போயே வருது
ஆமாங்க தோழி அவுங்களா அவளோட உடல் உழைப்பு அவங்களுக்கு அவ்ளோ இருந்ததுல்ல நம்ள மாதிரி ஸ் த அவுங்க செய்யறது சாப்படுற சாப்பாட்டுக்கு அதுக்கு மேல வந்து அவுங்கெல்லா வேல செய்வாங்கேல்ல அஆ போயி வெயில நறைய வேல செய்வாங்க விவசாய வேலன்னா காலையில எழுந்து மாட இது பண்றதுல இருந்து ஆ எல்லாருக்குமே சரிசமமா வேலைகள் இருக்கும் ஆ வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கோ செரி பொ ஆ க பொம்பளைங்களுக்கு செரிஆ எல்லாருக்குமே வந் ந்து வேலைகள் இருக்கும் ஆனா என்னன்னா அப்பல்லா வந்து இ இப்பதா வந்து நம்ம போ வேலைக்கு போறது லேடிஸ் வேலைக் போறது ஒரு பெருசா பேசுவல்லே அப்பல்லா அவுங்குளுமே வீட்டு வேலைய பாத்துட்டு வயல் வேலைய பாத்துட்டு எல்லா வேலையு பாத்துட்டு ஒர்க்கிங் உமனாவே இருந்திருக்காங்கல்ல
இருந்துருக்காங்க உண்ம அவுங்களு வேலைக்கு போனாங்க நெலத்தில ஆனா அது வந்து வேலையேனு கருதல சொல்லல ஆமா இப் இப்போ நாம்ப வெளியே போறதுனால தான வேல வேலன்றோ அவுங்களே சொந்த நெலத்தில உழுவா உழுதுவாங்க நல்லா களப்பறிப்பாங்க எல்லா வேலையு செய்வாங்க ஜென்சுக்கு ஈக்குவலான எல்லா வேலையுமே செய் ய்வாங்க நம்ம அம்மா ஆமா ஆமா அதானா அவுங்களுக்கு ஆனா அவங்களுக்கு என்னென்னா கூலி இருக்காது
ம்
கூலி இருக்காது
கூலி இருக்காது அவுங்க அவுங்க சொந்த வேலன்னு ஆமா சொந்த நெலத்து த்துல ஒரு ஆளா இருந்து வேல பாப்பாங்க அவுங்க கூலில்லா குடுக்க மாட்டாங்க அவுங்க வயல்ல அவுங்க வேல செய் இப்ப விவசாயத்துக்கே ஆளுங்களோ இல்ல இப்பளா பாத்தீங்கன்னா பரம்பர பரம்பரயா செய்யறதுக்கு ஆளல்லா கம்மியா ஆயிடுச்சு இன்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துல ஆளுங்களே இருக்க மாட்டாங்க
உண்மதா அது ஏன்னா இப்ப நறைய பேர் அந்த உடல் உழைப்பு போட தயாரா இல்ல நாம்ப ஏ அவ்ளோ ரிஸ்க் எடுக்கணோ ஒக்காந்து ஃபேனுக்கடியில கம்ப்யூட்டர் தட்டினா அத உட இது நல்ல காசு வருது ஆனா சில பேர் வந்து நம்ம பரம்பர நம்ம விவசாயோ நம்ப விவசாயத்த உட கூடாது இப்பயு நறைய பேர் வந்து ஆ ஹார்வஸ் பண்ணி அத வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூபில வேணுனா அத அப்பிடி பிஸ்னஸா கொண்டு போறவங்களு இருக்காங்க
ம்
நறைய பேர் வந்து நாம உழைச்சிட்டு எதுக்கு வெயில்ல மண்ண இதுக்கு பண்ணிட்டு இருக்கணு ஃபேன்ல ஏசி காத்துல கம்ப்யூட்டர்ல நாலு அடி தட்னோமா அத விட இங்க நறையா வருதுன்னு இருக்காங்க அப்டின்னு நெனச்சி தா நறைய ஐ டி ஃபீல்டு போனாங்க ஆனா ஐ டி ஃபீல்ட்ல இப்ப எல்லாரயுமே தொரத்தி அனுப்புறாங்க
ஆமாங்க தோழி ஐ டி ஃபீல்டுல வேலைன்னா நறைய இருக்கு வேலை பலு நறைய தா இருக்கு அவுங்களுக்கு எந்த அளவுக்கு அவுங்களுக்கு வந்து அ வாரத் துல அந்த ரெண்டு நாள் லீவுன்னு விட்டாலு அந்த வாரத்துக்கு அஞ்சு நாளு அவுங்களுக்கு வேல இரவு பகல்னு பாக்
ஆமாமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஜாப்
ம் கண்டிப்பா ஆமா ஆமா இது அதுவு இப்ப நைட் ஸிப்ட் இப்பலா போறவுங்களோட நெலமை எல்லா பாருங்களே கரெக்டான நேரத்துல சாப்புறது கெடையாது தூக்கன்றதே இல்லாம ஆ மாறிடுச்சு ஆமா இரவுன்றது அவுங்களுக்கு பகல் மாதிரி இரு
இதனால உண்மையாலுமே நீ ங்க சொல்றது உண்ம லேடிஸ் வந்து நறைய பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்றாங்க
ஆமாங்க கண்டிப்பா நம்ம எல்லா இதுலயுமே நம்ம ஃபேஸ் பண்ற மாரி இருக்குல்ல ஹெல்த் இஸ்யூஸா இருந்தாலு செரி ஆ அதே மாதிரி அவுங்களோட வீட்லயு செரி அவுங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இது பண்ற மாரி இருக்குல்ல ஒரு நாள வந்து அவுங்களால எல்லா
தோழி தோழி மிக்க நன்றி இன்னொரு இணைப்புல நம்ம வந்து தொடரலா நன்
ஆ கண்டிப்பா ஆ நன்றி நன்றி